என்ன ப்ரோ கேக்குதா எனக்கு கேக்குது ப்ரோ உங்களுக்கு?
ஆ எனக்கு கேக்குது ப்ரோ நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்க ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க? புஷ்கி ப்ரோ என்ன பண்றீங்க காலேஜ் படிக்கிறீங்களா ஸ்கூல் படிக்கிறீங்களா
நா காலேஜ் தா ப்ரோ நீங்க?
நா ஒர்க் போய்ட்டு இருக்க ப்ரோ.
ஒர்க் போய்ட்டு இருக்கீங்களா? இன்னு போல ப்ரோ ஈசி போ போற ப்ரோ இந்த வருஷ தா ஜாயின் பண் டொல்த் முடிச்ட்டு.
இந்த வருஷோ ஜாயின் பண்றே ஈஸ்ட் அப்படி என்ன ப்ரோ இருக்கு
ஈஸி தா ப்ரோ மத்ததெல்லா கம்பேர் பண்ணும்போது ஈஸி பரவால்லனு தோணுச்சு ப்ரோ ஏனா சாப்ட்வேர்க்கு போயிக்கலா ஹார்ட்வேர்க்கு போய்கிக்கலா.
அப்படிங்களா டுவெல்த்ல என்ன ப்ரோ படிச்சீங்க?
குரூப் ப்ரோ
சீ எஸ் ங்கலா அப்போ உங்களுக்கு ஈஸியா தா இருக்கு
ஆ ஓரளவுக்கு ஈசி. யா தா இருக்கு நீங்க என்ன படிச்சீங்க?
புல்லா மேனேஜ்மென்ட் ஸ்டோரிஸ் ப்ரோ காமர்ஸ் பி காம் படிச்சே அப்போ மேனேஜ் முடிச்ட்டு ஸாடே ஒர்க் வன்டா ப்ரோ
சேரி சேரி சேரி ப்ரோ ஓகே ஓகே இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கீங்களா
ஆமா ஆமா வொர்க் தா போய்ட்டு இருக்க ப்ரோ
ஓகே வீட்ல இருந்தே பண்றீங்களா ஒர்க் வொர்க் ஃப்ரம் ஹோமா இல்ல ஆபிஸ் போய்தா பாத்துட்டுருக்
ஆபீஸ்ல பண்ற மார் தா ப்ரோ இன்னைக்கு வீக் ஆப் நா எடுத்துட்டே அதனால ஓகே ப்ரோ இப்ப உங்க ஸ்டெடிஸ் பத்தி சொ சொல்லுங்க எப்படி போது என்ன போது
நா வந்து பாத்தீங்னா ஆகஸ்ட்ல தா ஸ்டார்ட் பண்ண போறாங்க ப்ரோ அதனால இப்ப லீவ் தா ஒரு ஃபாட்டி டேஸ் இன்னு இருக்குது.
ஓகே ஓகே பா ஓகே
அதனாலதா ஃப்ரீ இப்ப ஃப்ரீதா ப்ரோ லீவ்தா லீவ்லதா இருக்கே
கே ஓகே ப்ரோ ஓகே மோஸ்ட்லி நெறய காலேஜஸ்லா ஸ்டார்ட் ஆயிருச்சுல ப்ரோ காலேஜெல்லா
ஆஹ் நெறய ஸ்டாட்டாயிருச்சு புரோ, எங்க காலேஜ்ன கவுன்சிலிங் போயிட்டுருக்கு.
ஓகே ஓகே ப்ரோ ஓகே
கவுன்சிலிங்கல்லா முடிஞ்சதுக்கப்பறந்தா ஓஃபன் பண்ணுவாங்க புரோ, அ ஆமாம் புரோ
நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்களா
நா கவுன்சிலிங் இல்ல ப்ரோ நா என்ட்ரன்ஸ்சு
ஓகே ஓகே புரோ ஓகே அப்பயு அட்டன் பண்ணலால புரோ கவுன்சு நீங்களா கொஞ்ச அட்டன் பண்லால
இல்ல புரோ எனக்கு என்ட்ரன்ஸ்லயே என்ட்ரன்ஸ் எழுதிருந்தே அதுலயே கெடைச்சதுனால நா வந்துட்டு கவுசிலிங்லா எதுவு ட்ரை பண்ணல ப்ரோ கட் ஆஃப் கொஞ்ச கம்மி ஆயிடுச்சா
ம்
அதனால நா கட்ஆஃப் வச்சு போல என்ட்ரன்ஸ் வச்சு போய்ட்டே புரோ
ஓகே ப்ரோ ஓகே ஓகே
ஓகே புரோ சாப்ட்டாச்சா புரோ
இல்ல புரோ இல்ல நீங்க இனிமேல்தா போனு நீங்க
நானு இன்னு சாப்புல புரோ இனிமேல்தா
ஓ ஓகே புரோ ஓகே புரோ காலேஜ்ஜஸ் ஸ்கூல்ஸ்லலா உங்களுக் ப்ராக்ட்டிஸ்லா இருக்குல்ல அந்த இதுல படிப் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க
அதர் ஆக்டிவிட்டீஸ் கேக்குறீங்க
கேம்ஸு இந்த ஸ்டடீஸ்லியே வெ எக்ஸ்ட்ரா கோர்சஸ் அந்த மாரி இருக்குல்ல
அந்த மாரி ஆன்லைன் கிளாஸ் நடத்துறாங்க
உம் ஓகே
அதுதா டெய்லி டூ அவர்ஸ் வந்து அதெல்லா எதுவும் ஜாயின் பண்ணல ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ ஓகே
நீங்க போற ஒர்க் வந்து உங்க ஸ்டடீஸ் ரிலேட்டடாதா போறீங்களா இல்ல வேற எதாவ்து போறீங்களா
இல்ல வேற எதோ ஒர்க்தா போயிட்டு இருக்கே நா பி காம் கம்ப்ளிட் பண்ணிருந்த ஆமா ப்ரோ கோர்ஸ் பண்ணிருக்க பேயி கிராஃபிக் டிசைனிங் இதெல்லா பண்ணற தனியா கோர்ஸ்
ஓஹோ ஆஹ்
அத முடிச்சுட்டு இப்போ தனியா அத விட ரிலேட்டடா எந்த ஒர்க்கும் இல்லை ப்ரோ நார்மலா இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க
ஓகே ஓகே ஓகே எதா ஐ டி கம்பெனி மாரி இருக்கா இல்ல ஸ்டார்ட்அப் கம்பெனி மாரி பண்ணிட்டு இருக்கீங்ளா
டில ஒர்க் பண்ண ஒரு சிக்ஸ் மந்த் வர்லு பேங்களூர்ல ஒர்க் பண்ண இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சோ நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு சேலரி செட் ஆவுல அங்க
ஓ செரி செரி செரி ப்ரோ
இந்த மினிமம் நம்பர் மந்த்லியாச்சு ஒரு ஃபாட்டி தௌஸன் டு டுவ த்ர்ட்டி தௌஸனாச்சும் மினிமம் வந்து சேலரி வந்தாதா கரெக்டா இருக்கு
ஆஹ் ஹ்ஹ்
நம் மோஸ்லி அந்த எக்ஸ்பென்சசெல் அஹ் ரொம்ப ரொம்ப செட் ஆகாது பெங்களூர்ல இருக்கிறது
ஆஹ் ஓகே ஓகே ஓகே அதனாலப்ப அங்க ரிசைன் பண்ணிட்டு வேற பண்றீங்ளா
ரிசைன் பண்ணிட்டு நா வந்துட்ட சொந்த ஊருக்கே வண்ட வண்ட்டு இங்க தனியா திரிப்பியு ஒர்க் பண்ணிட்டுருக்க எதாச்சு
ஓ இப்ப அங்க இருந்து ரிலீவ் ஆயி வந்துட்டு வேற பக்கோ ஜாயின் பண்ணிட்டீங்ளா
ஃப்ரீயா இருக்கணும் ப்ரோ எந்த ஒரு ப்ரெஷர் எதுமே இரு கூடாது அந்த மாரி இருந்தா நமக்கு செட் ஆகு உங்களுக்கு எப்படி நீங்க ஃப்ரீயா இருந்தா ஒர்க் பண்ணுவீங்ளா இல்ல இந்த மாரி இருக்குல்ல
அது என்னனு தெர்ல ப்ரோ நா இன்னு வொர்க்கெல்லா புள்ள இப்பதா
இல்ல இல்ல மோஸ்ட்லி நம்ம ஸ்டடீஸ் பண்ண நம்ம படிச் ஆகணு நம்மல பிரீயா படிச் தா சில நேரத்துல நம்மல மைண்டு நிக்கு
அது வேணா ஆஹ் அது வேணா உண்மதான் ப்ரோ ஃப்ரீயா இருந்தாதா நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு ஆஹ் ஓகே ஓகே ஆஹ்
நம்ம இத பத்தி இப்ப ஒர்க் போன இடத்திலுமே நம்ம இது பண்ணாத பண்ணுனு சொல்ட்டு மாத்தி மாத்தி யோசிச்சு இருந்தம்னா கூடோ ஒர்க் பண்ணவே புடிக்காது நமக்கு ஃப்ரீயா நம்மபாட்டுனு நம்ம ஒர்க் முடிக்கணு தினமும் இந்த வந்தமா இந்த வேல இருக்கா இத முடிச்சமா போனமா அப்படி இந்தாதா நம்மளுக்கு ப்ரீயா இருக்கு
ஆமாம் ப்ரோ அப்படி இருந்தாதா ஈஸியா இருக்கு நமக்கு டென்ஷன் இல்லாம இருக்கு ஃப்ரீயா ஒர்க ஒர்க் பண்ணவு கஷ்டம் இல்லாம இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒர்க் பண்றகே புடிக்காது
அதான் பெங்களூர்ல ட்ரஸ்ட் அதெல்லா எது இல்ல ப்ரோ சேலரிதான் ப்ரோ நம்ளுக்கு இப்ப பேங்களூர் போனா ஒர்க் நல்லா அவ்ளவா இருக்காது
ஓகே ஓகே நானும் பெங்களூர்வதான் ப்ரோ ஜாயின் பண்ணிருக்கேன் காலேஜ்
ஓகே ஓகே ப்ரோ ஓகே
ஆஹ் நானு அங்கதா ஜாயின் பண்ணிருக்கே நானும் அங்க அங்கதா போணு அங்க பேங்ளூர்ல எப்டி இருக்கும் ப்ரோ கிளைமேட்லா
சேம்தா ப்ரோ இங்க இப்ப ஃபுல்லா எல்லா எடத்துலயு கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அங்க போனீங்கன்னா கொஞ்சொ கூலிங் கிளைமேட்டாதா இருக்கு போஸ் மழ வந்துட்டே இருக்கு முன்னாடி சொல்ல முடியாது எப்பொ மழ வரு ஆமா
ஓகே ஓகே ப்ரோ அங்கேயு தமிழ் பசங்க நெறைய பேர் இருப்பாங்களா இல்ல கன்னடா அந்த மாதிரிதா பேச
தமிழ் மோஸ்ட்லி அத எல் எல்லா லாங்குவேஜ்லய் இருப்பாங்க ப்ரோ இப்ப தமிழ்நாட்டுல நீங்க கூட சும பேசி பழகுனீங்கனா எல்லா லாங்குவேஜும் இருப்பாங்கல்ல
ஆமமா
அதே மாதிரி பேங்ளூரு எல்லா லாங்குவேஜு இருக்கு
ஓகே ஓகே ப்ரோ நீங்க காலேஜ்ல்லா அங்கதா பண்ணீங்களா இல்ல வேற எங்காது பண்ணீங்களா
நா காலேஜ்ல்லா வெளிய போனே ப்ரோ நா காலேஜ் ஸ்கூல்ஸ்லேந்து டென்த் வரையு சொந்த ஊர்ல பண்ண டென்த் முடிச்சுட் அதுக்கப்பறொ ஃபுல்லா வெளியில போயிட்டம் ப்ரோ லவன்த் டுவெல்த் வெளியதா காலேஜு வெளியதா ஒர்க்கு ஃபிளேஸு வெளியேதா
ஓகே ஓகே அப்பறொ ஒர்க்குக் அங்க போயிட்டீங்களா
ஆமா
சரி சரி சரிங் ப்ரோ
ப்ரோ நானு உங்களுக்கு ஒரே இடத்துல இருந்தாலா செ
போனா அதுக்கப்பற அது வேற இருக்கா
ஆமா ஆமா
ஓகே ஓகே ஓ
ஆமா ஆமா வரு
ஓகே இப்ப நீங்க தனியாதா இருக்கீங்களா இல்ல ஃபேமிலியோட தா இருக்கீங்களா ஓ ஃபைன் ஃபைன் ஓகே ஓகே வீட பேரன்ஸ்லாம் எங்க அ
ஃபேமிலிஸ் எல்லா ஊர்ல இருக்காங்க ப்ரோ அவங்க அப்பா தனியா வேலைக்கு போறாரு அம்மா ஹவுஸ்ஒஃய்பா இருக்காங்க
ஓகே ஓகே ஆஹ்
டி முடிச்சிட்டா என்கூடதா வேலைக்கு வந்துட்டு இருக்கான் இப்ப அவனுக்கு டூட்டின்னு சொல்ட்டு அவன் கெளம்பிட்டா
ஓகே ஓகே சரி சரி சரிங்க ப்ரோ நீங்களு உங்க தம்பியுந்தா ஒ ஒன்னா இருக்கீங்களா
ஆமா ஆமா அவனும் காலேஜ் முடிச்சிட்டான் அவனுக்கு எதோ ஒரு சிக்ஸ் மந்த் வர்லியு கோர்ஸ் முடிக்கிற வர்லியு என் கூட பார்ட் டைம் ஜாப் வந்துட்டுருக்கா
ஓ ஓகே ஓகே ப்ரோ
ம் ஃபுல்லா நம்ப வீட்லே எக்ஸ்பென்ஸ் எல்லா பாக்க முடியாதுல்ல நம்ப எதுனாலு தனியா பாக்கணுல்ல நமக்குன்னு தனியா அவன் தான் நான் அவன பாத்துக்கறேன் அவன் சேல்ரி கம்மி தான் ஆனா நான் பாத்துக்கறேன் ரூம் இருக்கு ஃபுட்டும் இருக்குங்க ச இல்ல
நீங்க இருக்கறது ஹாஸ்டல் மாரி இருக்கிங்களா இல்ல தனியா எடுத்துரு
இல்ல தனியாதான் ப்ரோ தனியாதான் ஆஹ் அதல்ல அது பிரச்சன இல்ல குக்கிங்கலா தெரியு அதுலாம் பிரச்சன இல்ல நீங்க பேங்களூர் போனா உ நீங்க எப்படி நீங்க பேங்களூர் போனா எப்படி உங்க நீங்க ஹாஸ்டல்லா இல்ல
எடுத்திருக்கேன்
ஓகே ஓகே ப்ரோ ஓகே
லே இருந்துப்பன் ப்ரோ இங்க இருந்து என் ப்ரண்ட்ஸ்லாம் நெறையா பேர் வராங்க அங்க
ம் ஹ்
ஒரு ஆறு ஏல் பேர் வராங்க அதனால எல்லாரும் ஹாஸ்டல் எடுத்துட்டு உள்ளயே
ஓகே ஓகே ப்ரோ ஓகே
ஓகே ப்ரோ என்ன சமச்சிங்க இன்னிக்கு
க்கி டொமேட்டோ ரைஸ்தா ப்ரோ
டொமேட்டோ ரைசா
ஆமா
ஓகே ஓகே நேத்துதான் நான்வெஜ்கீ செஞ்சீங்களா
உம் நேத்து நேத்து பிரியாணி செஞ்சோ ப்ரோ நேத்து எல்லா வீட்டு்ல இருந்தாங்க பச ங்கலா எல்லாரும் இப்ப ஒர்க் போயிட்டாங்க ரொம்ப நல்லாந்து எல்லாரு அவ்ங்கவங்க ஊருக்கு போயிட்டாங்க தனியா நானு உன்ன ஒருத்தரு மட்டுதா இருக்கோ அவரு வெளிய போயிருக்காரு
ஓ ஹோ சேரி சேர் ஒ ரூம்ம நெறைய பேர் இருக்கீங்ளா
ஆமா அஞ்சு பேரு இக்றோ நார்மல் வீடு மாரி எடுத்து ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு கிச்
ஓகே ஓகே ப்ரோ ஓஹோ நீங்க ஷேர் பண்ணிப்பிங்ளா அமௌன்ட்ட இங்கெல்லா எவ்ளோ வருது ரெண்ட்டெல்லா
இங்க ஃபைவ் தௌசண்ட்ந்து எயிட் தௌசண்ட் போதுப்பா எல்லா நாங்க இப்ப இருக்க ரெண்ட்டு வந்து பாத்தீங்னா சிக்ஸ் தௌசண்ட் வருது மன்த்துக்கு
ஓகே ஓகே
அதனால பிரச்சன இல்ல ஃபுட்டுங்கெல்லா ஷேர் பண்ணிப்போ ரூம் பிரைஸ் கம்மிதாம் பொ
ஓ ரூம் பிரைஸ் கம்மி தானா
மா நாங்க வந்து அவுட்ருல எடுத்துட்டோ உள்ள எடுத்தா பிரைஸ் அதிகமா வந்துருக்கு
ஆஹா
அவுட்ருல எடுத்துட்டோ இங்கருந்து ஒர்க்குகு ஈஸியா பொய்
உங்களுக் பக்கமாருக்குமா
ஆமா அது உள்ளருந்து உள்ள சிப் உள்ளதாருக் இங்கர்ந்து போனா என்னா ஒன் அவராவு ஹாஃபனவராவு ப்ரோ ட்ராஃபிக்க பொத்து பொயிட்டு வந்துக்கலா ப்ரோ ஓகே
வீக்லி எல்லா நாளுமே இருக்குமா வொர்க்கு
இல்ல ப்ரோ எல்லா நேரமுலா இருக்காது ப்ரோ மோஸ்ட்லி ஃப்ரீயா தா ப்ரோ இருப்போ
ஓகே ஓகே ஓகே
ஒரு ப ஒரு நாளைக்கு டென் ஹவர்ஸ் ஒர்க்கு மோஸ்ட்லி ஒரு ஃபைவ் ஹவர்ஸு இல்ல சிக்ஸ் ஹவர்ஸ் தா ஒர் மீதி ஃபோர் ஹவர்ஸு ஃப்ரீயா தா இருப்போ
ஓ சேர் சேர் செரிங் ப்ரோ
நல்லா ஃபுல்டே ஃப்ரியா தாருப்போ ஒர்க்குகளா இருக்காது மினிமம் மிஞ்சி போனா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் தா அந்த மாரிதாருக்கு நமக்கே ஃபுல்லா இங்க ஃபிரீ தா
எ நீங்க ரூம்ல இருக்கெல்லாருமே ஒரே ஒர்க் தானா இல்ல எல்லாரு வேற வேற
நானு என் தம்பியு ஒரே ஆபிஸ் இங்க வந்து ஒர் வந்து பேசுனா தெரிஞ்சுரு
ஸ் ஓ ஓ ஓகே ஓகே ப்ரோ உங்க சொந்த ஊர்லருந்து ரொம்ப தள்ளி இருக்கீங்ளா இல்ல கொஞ்ச பக்கத்துல இருக்கீங்ளா
கொஞ்ச தள்ளி தா ப்ரோ இருக்க ஒரு ஒன் டுவெண்டி கிலோமீட்ரு வரு
ஒன் ஒகே ஒகே ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ அது மாரிலா எங்கயு போல ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ நானு எங்கயு போல ப்ரோ வீட்லதா இருக்கே எங்கேயு போல
ஓகே ஓகே ஓகே
ஓகே ப்ரோ ஆஹ் சேரி ப்ரோ ஆஹ் ஓகே ப்ரோ வச்சிர்டா. ஓகே ப்ரோ